அலோ கேக்
க்குதா
அ கேக்குது என்ன பண்றீங்க
நா சும்மாதா நீங்க என்ன பண்றீங்க
நானா நா இப்பதா வீட்லருந்து கெளம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ட்டு அப்றோ ஒரு புது காஃபி ஷாப் ஓபன் பண்ணியிருந்தாங்க
யார் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்ளா
தெரில யாரோ ஓபன் பண்ணிருதாங்க அதா அங்க போய் காஃபில்லா குடிச்சுட்டு
சேர் சேரி டீ கடையா
ஆமா
ம்
அ அப்றோ வந்து வண்டிக்கொன்னு மாட்ணோ ப்ரூ டிஸ்க்குன்னு
ம்
மாட்டிட்டு அப்றோ இன்னொன்னு பேட்ரி வேற மாத்தணு வண்டிக்கு
சேர் சேரி ம் சாப்ட்டிங் சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்டே நீங்க
அ சாப்ட்டே இப்பதா சாப்ட்டே
என்ன சாப்டீங்க
சாம்பார் இன்னிக்கு செவ்வா கெழமல சாம்பார் சாப்ட்டே
ஓ சேர் சேரி நா இன்னிக்கு என்ன சா சாப்பாடு சாப்டே பச்ச பயிர் கொழம்பு
பச்ச பயிர் கொழம்பு ம்
எனக்கு புடிக்கவே புடிக்காது அந்த கொழம்பு
அ
உங்ளுக்கு ரொம்ப புடிக்குமா
பச்ச பயிர்னா அந்த ரொம்ப சின்னதா இருக்குமே அதான
ஆமா பச்ச கலர்ல
அ அ
அதே தா
அந்த கொழம்பு அது தா அவிச்சிட்டு நம்ம இது போடுவோம்ல சீனி போட்டு சாப்ட்டா சூப்பரா இருக்கு அது புளி கொழம்பு புளி கொழம்பு மாரிதான இருக்கு நல்லா ருக்கு அது
அ எனக்கு புடிக்கவே புடிக்காது அந்த கொழம்பு
புளி கொழம்பு புடிக்குமா உங்ளுக்கு
யோ
அது புளி கொழம்பு மாரியே தா அந்த பச்ச பயிர் கொழம்பு நீ அந்த பச்ச பயிர எடுத்துட்டு கொழம்பு மட்டு ஊத்தி சாப்டு
அது எப்டி வரு பச்ச பயிரு மட்டு தனியா
அதெல்லா எடுத்துட்லா ஆனா பொடுசா இருக்க இருக்கிறதுனால கொஞ்சோ பிரிக்கிறது கஷ்டந்தா
கொழம்புல போட்ட கடுகு
ம் எ ஃப்ரெண்டு பிரிச்சு சாப்டுவா
ஆ சூப்பருங்க
கடுக கூட சாப்பிட மாட்டா எடுப்பா நா திட்டிட்டே இருப்பே பக்கத்துல உக்காந்து
ஒ ஏ கடுகு சாப்டா என்ன ஆகு
கடுகு நல் கடுகு நீ சாப்ப்டுவியா
நா கடுகு சின்ன கடுகுதா சாப்டுவே பெரிஸ்லா சாப்பிட மாட்டே
கடுகே இம்மூட்டுண்டுதா இருக்கு இதுல என்ன சின்னது பெருசு
ஆ ரெண்டு கடுகு இருக்கு சின்ன கடகு இருக்கு பெரிய கடுகு இருக்கு
என்ன கலர்ல இருக்கு அப்டி உண்டாக்கு கலர் கலர் ஆ இ இது
ஆமா தெரியா சின்ன கடுகு இருக்கு பெரிய கடுகு இரு பெரிய கடுகு போட்டா ரொம்ப பெருசா தெரியு நல்லாவே இருக்காது சின்ன கடுகு போட்டா போட்ட மாரியே இருக்காது குட்டி குட்டி ரொம்ப மெலீஸா இருக்கு
ஆமா பெரிய நீ என்ன சொல்ற பெரிய கடுகுன்னா அதே கலர்ல தா இருக்குமா ஒரு வேள நீ வெள்ள கலர்ல ஒன்னு போடுவாங்க அது உளுந்து நீ உளுந்ததா கடுகு சொல்ற நெனைக்கிறே
ஆஹா இல்ல இல்ல கடுகு இருக்கு
ம்
பெருசு இருக்கு சின்னது இருக்கு கடுகுலேயே கடையில கூட சொல்லுவாங்க பெரிய கடுகு வேணுமா சின்னது வேனுமானு கேப்
அப்டியா நா கேள்விப்பட்டது கெடையாதே
நாங்களு சின்னதா வாங்வோ சின்னதா நல்லா இருக்கு
ஆ நா சின்னது சாப்ட்டுருவே கடுகுலா இதுதா சாப்பிட மாட் இந்த மெளகு இந்த பொங்கல பொங் பொங்கல் வைக்கிறப்போ மெளகு போடுவாங்கல்ல
மிளகு ஆ நல்லா இருக்கு மிளகு காரமா
சாப்புடுவியா
ம்
பொங்களோட சேத்து வச்சு சாப்ட்ருவியா
அ பொங்கலே புடிக்காது ஆமா எ வெண்பொங்கல் மட்டு புடிக்காது அ
பெண்பொங்கல் பிடிக்காதா சூப்பரா இருக்கு சூடா சாம்பார் வச்சு சாப்ட்டா சூப்பரா இருக்கு
எனக்கு சக்கர பொங்கல் மட்டுதா புடிக்கு
சக்கர பொங்கலு சக்கர பொங்கல் நல்லா இருக்கு அதுல தேங்கா போட்ட நல்லா இருக்கு தேங்கா போட்லன்னா எனக்கு புடிக்காது
அப்புற கொலக்கட்ட புடிக்கு ரொம்ப
ஆ நேத்து கூட நா சாப்ட்டே கொளக்கட்ட பா அது என்ன இந்த கொளக்கட்ட பாலு கொளக்கட்டயு ரொம்ப புடிக்கு மண்ட வெள்ள போட்டு சாப்புடுவோ அந்த கொளக்கட்டையு ரொம்ப புடிக்கு
பால் கொளக்கட்ட எப்டி
பால் கொளக்கட்டனா நம்ம கொளக்கட்ட செஞ்சுட்டு அத பால்ல போடுவாங்க
ஓ சே அப்டியே பால்ல ஊறிருமா
ஆ நம்ம நம்ம அரிசி மாவுல தானே கொளக்கட்ட செய்வோ
ஆமா
அ கொளக்கட்ட செஞ்சுட்டு பால கொதிக்க வெச்சுட்டு பாலுக்குள்ள கொளக்கட்டய போட்ருவாங்க அப்புற ஷீனி போட்டு களக்கு சீனி கரஞ்சதுக்கப்புறோ சாப்ட்டா பால் கொளுக்கட்ட இப்ப நம்ம சீனி போடுற ஆ சீனி போடாம மண்டவெள்ளோ போடுவாங்க
ஓ செரி செரி
ஆ அதுவு நேத்து எ அக்கா அதுதா செஞ்சு கொண்டு வந்தா
போட்டு தேங்கா எல்லா போட்டு அந்த ஒரு மாதிரி போட்டு அரச்சு வெச்சு உள்ள வெச்சு
ஏ அது வந்து பிடி கொலுக்கட்ட
ஆமா
நா வந்து இதுலயே த அப்டி குடிக்கிற மாரி சொல்றே
ஓ செரி சேரு பாயசமா
பாயச இல்ல இந்த பிள்ளையாருக்கு பிள்ளயாரு பெறந்த நாள் அன்னக்கி ஒரு கொலக்கட்ட பிள்ளியார் சதுர்த்தி அவ விநாயக சதுர்த்தி அன்னிக்கி கொலக்கட்ட செய்வாங் அல்ல அது வந்து பிடிக்கொலக்கட்ட பிடி கொலக்கட் அ அதுக்குள்ளதா அந்த அது என்னமோ ஒன்னு சொல்லு ஷுஷ் எதே குள்ளதா என்னமோ ஒன்னு வப்பாங்க
தேங்கா அந்த அது இதுன் போட் நறையா அது இதுன் போட் நறைய சேத்தி வப்பாங்க
அது வந்து வப்பாங்களா தேங்கா ஏலக்க பொட்டு கடலயா
ஆம அறச்சுவப் போடுவாங் உள்ள
அ
அப்பெல்ல போட்டு செய்வாங்க
செரி அது வந்து பிடி கொலுக்குட்ட இன்னோனு வந்து இந்த கார்த்திக மசொ ஒரு கொலக்கட்ட செய்வாங்க ஓல கொலக்கட்ட சாப்ட்ருக்கியா
அந்த ஓலையிலயா
அம்மா கருப் கருப்பட்டி வச்சு செய்வாங்க சீனி வச்சுஞ் செய்வாங்க ஆ அது சூப்ரா இருக்கு ஓலைல ஓலக்குள்ள வச்சிர்வாங்களா ஓலக்குள்ள வச்சிதா அவிப்பாங்க நம்ம ஓலைலருந்து நம்ம கொலக்கட்ட எடுக்கு போது நல்ல ஓல ஸ்மெல்லு நல்ல மனமாருக்கு சூப்ரா இருக்கு பன ஓல
ஒ ஒ சேர் செரி
ம் நல்லாருக்கு அது
அதல்லா சாப்ட்டதேல்ல
ம் பால் கொலுக்குட்யு சூப்ரா இருக்கு எனக்கு பால் கொலு பிடது ரொம்ப புடிக்கு ஓல கொலுக்கட்டைல கருப்பட்டி கொலக்கட்ட ரொம்ப புடிக்கு லமன் லெமன் சப்படு ஆ அதுக்கு வந்து உருளக் குலங்கு வச்சு சாப்புட்டா சூப்பரா இருக்கு இந்த நாங்க ஸ்கூலு காலேஜில்லா போம்போது அந்த மாரு தா லெமன் சோறுல உருள கிழங்க சா வச்சு எங்க அம்மா குடுத்துஉடுவாங்க லன்ச்சுக்கு
அப்பற இத்து எனகு அப்பறோ இதும் புடிக்கு தயிர் சாப்பாடு
அதுக்கு உருள கெலங்கு சாப்பாடு ஃப்ரை பண்ணி சாப்ட்டா
அது தயிர் சாப்பாடு அந்த இதல்லா போட்டா நல்லாருக்கும்ல இஞ்சி கொஞ்ச அதிகமா போட்னு இஞ்சி
இஞ்சி அதிகமா போடலா ஆனா நம்ம இஞ்சி அதிகமா போட்டு சாப்புடு போது வாயில உலுந்துட்னா கடிக்கு போது இதா இருக்கும்ல எனக்கு அது பிடிக்காது
அப்புற இது அப்பலை அந்த த்ராச்சியா
ம் ம் ம்
த்ராச்சல்ல திராச்சல்ல இன்னொன்ன ஆதரெ ட்லர் பல ஒன்னு போடுவாங்கள்ள அது அதல்லா உட்டுத்ப சாப்ட்டா சூப்பரார்க்கு கொஞ்ச மல்லித்தலய தூவி உட்டு ஆ மாதுளம்
ம் அத்ல்லா போடுவாங்க நீ ஒனக்கு இப்டி பிடிக்குமா இல்லன்னு ஆ எனக்கு கோவில் பிரசாதம்ன்னா ரொம்ப பிடிக்கு உக்கு தயிர் சாத வந்து இப்படி தாளிச்சு சாப்பிறது பிடிக்குமா இல்ல தயிர் பாக்கெட்டு தனியா வாங்கி சும்மா சோத்தோட பெசஞ்சு சா ஆ ஆ அதா ரொம்ப பிடிக்குமா
அது நல்லாக்கு தாலிச் சாப்டா ஒரு மாதிரி டேஸ்ட்டா இருக்கு தயிர் ஊச்சி சத்தல் விட்டு ஒரு மாரி டேஸ்ட்டாகது ரரெண்டு டிஃப்ரெண்ட் தெரில
அப்புறோ சா நம்ம கஞ்சி மீதமாயிரும்ல சோறு மீதமாய்ட்ன்னா க தண்ணி ஊத்தி போட்டு மறுநாள் சாப்டுவோம்ல கஞ்சி ஆஞ்சு
நா அது வாழ்க்கைய ச புடிக்கேவே புடிக்காது எனக்கு ஒரு டைம் கூடசாப்ட்டதே இல்ல
ஏ அதுக்கஞ்சு சாப்பறது எவ்வளவு ஒரு க ஹெல்தி தெரியுமா அது
நா சாப்ட்டதே இல்ல இதுவரையு பொறந்ததுலருந்து எங்க வீட்டுலல்லா சாப்டுவாங்க எங்க அப்பால்லா சாப்டுவாங்க எங்கம்மா எல்லா சாப்டுவாங்க நா சாப்பல அது எனக்கு புடிக்க புடிக்காது பழய சாப்பாடு அதுன என்ன இந்த கொழம்புலா வைப்பாங்கலா மீ சிக்கன் கொழம்பு ம மீன் சிக்கன் வேண்னா நைட்டு நா இதே சிக்கன் வாங்கிப்ப காலையில ம மிச்ச இருந்துச்சுனா தோச உத்தி சாப்படுவாங்க அதே மாதி நா சாப்டே தின்னமாட்ட இன்னைக்கு வச்சுன்ன அவ்வளவுதா நாளைக்கு தொடவே மாட்டே எதா இருந்தாலு
எதுக்கு
எனக்கு புடிக்காது ஆமா
இன்னைக்கு வைக்கிற கொழம்பு இன்னைக்கு சாப் சாப்புறத விட மறுநாள் சாப்படுறதுதா சூப்பரா இருக்கு ஆ
மீன் கொழம்பு மட்டுந்தா அப்டி சாப்டுவே
ஆ எல்லா கொழம்புமே இன்னைக்கு வைக்கிறதோட மருநாள் சாப்பறதுதா நல்லாருக்கு
அதுமே தக்காளி சட்லிலா வைப்பாங்கல்ல மீத மிஞ்சினா பிரிட்ஜல வச்சு சாப்டுவாங்க அதல்லா எனக்கு புடிக்கவே புடிக்காது
ஆ அப்போ உனக்கட்டி தனியே பண்ணுவாங்களா வீட்ல அம்மா
காலயில டிஃபன் ஏதாவ செய்வாங்க மதிய சாப்பாடு
இல்ல முந்தின முந்தின நாள் உள்ள மீதமாயிட்டு அப்டின்னா சமாளிச்சுக்களா அப் நினைப்பாங்கல்ல அப்போ உனக்கு காண்டி தனியா வைப்பாங்களா
தூக்கி போட்ருவாங்க மீத மாச்சனா
தூக்கி போட் வெளியே போட்டுருவாங்களா ம்
நானு சொல்ல மாட்டே ஏ தம்பியு சொல்ல மாட்டா
சேரி சரி
நீங்களா சாப்ட்ருவீங்களா ஆனா நா பாத்துருக்கே அந்த பழய்ஸ் பு பழய சோருக்கு நா பழய சோர்ல தயிர் உள்ள ஊத்தி அந்த மொளகால உள்ள போட்டு அப்புற வெங் காய சின்ன வெங்காய எல்லா உள்ள போட்டு அது ஊருகா வச்சு அது எதோ சம்மந்தியோ ஏதாவது சொல்லுவாங்கல்ல அல்லாடி கருவாடு அது ப்ரைய் பண்ணி சாப்டா சுப்
சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அது ஆனா உன் உண்மையிலயே நம்ம கஞ்சு குடி காலையில கஞ்சி குடிக்கறது ரொம்ப ஹெல்தி நீ யூடியூப்லனாலு அந்த மாரி
ஆனா சொப் பாத்திருக்கே நானு யா பெ பெரிய பெரிய ஹோ ட்டலே இப்ப கொண்டு வண்டாங்க அது மாரி பழய சாப்பாடுன்னு
ம் அப்படியா
ஆமா
ம்
ஆனா இது நாலாது இத இது கம்மங்கூழ்ருக்குல
ஆமா
கம்மங்கூழே கொஞ்ச புளிப்பாய்சுனா குடிக்யே மாட்டே
கம்மங்கூழ் புளிப்பாய்ர்ச்சினா அது வந்து கெட்டு போனதுதா அது அது வந்து கரெக்ட்டு தா கம்மங்கூழ் புளிப்பாச்சுனா புளிக்
ஆனா நறைய பேர் அத புளிப்பான கம்மங்கூழே குடிக்கிறாங்க பாத்ருக்கீங்களா நெறய பேர நோட் பண்ணிர்க்கே லைட்டா புளிக்குற மார்தா குடிப்பாங்க ஆனா எனக் புளிக்கிறதே புடிக்காது டென்ஷன் ஆவூ எனக்கு
ம் ஆனா கம்மங்கூழ் புளிக்கிறது வந்து அது ரொம்ப நாளு வச்சதுதா அது தாராங்க அனால கம்மங்கூழ் புள் ளிச்சது வந்து குடிக்கூடாது
ஆமா
அதுக்கு கம்மங்கூழுக்கு அது என்ன வ அப்பளோ மொளகா அ இது கருவாடு அதுலா வச்சி சாப்டா குடிச்சா சூப்ராருக்கூ அதுவே நம்ம ஒ ஒரு ஒருவேள சாப்பாடுக்கு கரட் லாருக்கூ அது குடிச்சாலே நம்ம சாப்புடு சாப்ட வேண்டா
எனக் கம்மங்கூழ் ரொம்ப புடிக்கூ வெங்காய்லா உள்ளப்
ஆனா கன்னங்கூழ் புடிக்கூன் சொல்றேலக் கம்மங்கூழுமே நா இது தான ரொம்ப நாள் வச்சுதா அது இது பண்ணுவாங்
ரொம்நாள்ல ஒரு நாள் வச்சுதா அது திரியு ஆனா கம்மங்கூழ் எனக் புடிக்கூ தயிர் ஊத்தி உள்ள கம்மங்கூழ் வச்சு மேல வெ வெங்காயல்லா கட் பண்ணி சின்ன சின்ன வெங்காயமா கட் பண்ணி உள் போட்டு அப்டி குடிச்சா சூப்பராருக்கூ
அதே மாரிதா கஞ்சிருக்கூ
ஆ ஆனா எனக்கு அது புடிக்ற என்ன தெர்யாது சின்ன வயசுலந்து
ம்
அப்றோ இது புடிக்குமா உங்ளுக்கு மந்தி
ஆ
மந்தி
அப்புன்னா
பிரியாணி சிக்கன் பிரியாணி மாரிருக்கூல மந்தினு ஒரு ஒரு இது
ம் மந்தினு கேள்வியே நா பட்டது கெடையாது
மந்தி கேள்விப்பட்டதே இல்லயா ஏதாவ்து கூகுள்லேயே அடிச்சு பாருங்க சிக்கன் மந்தி மட்டன் மந்தி மந்தி தெரியாதா மந்தி எவ்ளோ இதுல வரூ பிரியாணி மாரி இருக்கூ இந்த கேர்ளா பிரியாணி எப்டிருக்கூ
ஆ
அது மாரிதா அது பேர்தா மந்தி அப்டிம்பாங்க
மந்திங்குற வார்த்தயே ஒ ஒ ஓ நீங்க சொல்லிதா எனக் தெரிது